பே
க்குதாங்க
கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஒரு கால் பேசுறக்குள்ளி அவ்வளோ வேல
ஆமா காலைலா இருந்து வேல இருந்துகிட்டே இருக்கு எங்கிட்ட இன்னொருத்தவங்க பேச முடியுமானு கேட் விட்டாங்க இருங்கங்க அஞ்சு நிமிஷத் இரு நா வரேங்கிறதுக்குள்ள வீடு பூரா கழுவிடுற மாரி ஒரு வேல வந்துருச்சு
ஏ தம்பி எதயு கொட்டி விட்டானா
தம்பி எதயு கொட்டி விட மாட்டாங்க எங்க வீட்ல கொட்டி விடுறதுக்குனே ஒருத்தவுங்க இருக்காங்க அவுங்கதா எல்லா வேலயு பாப்பாங்க இப்டி சொல்றதுல இருந்தே புரிஞ்சிரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணு அண்டஸ்டுட்டு ஒரு லேடியான உங்களுக்கு புரிஞ்சிரு இருக்க வேண்டும்
புரிந்து விட்டதுங்க புரிந்து விட்டது
மாரி வேல எங்க வீட்ல பசங்கள்லா ரொம்ப மெச்சூடா இருக்குங்க
அ..
உம்
உங்களுக்கு எத்தன பசங்க ரெண்டு பச
ஒரு பொண்ணு ஒரு பைய ஒரு பொண்ணு ஒரு பைய உம் சும்மா அது பொதுவா சொல்றது ஒரு பொண்ணு ஒரு பைய ரெண்டு பேரு
பரவால என்னய மாரி எனக்கு ஒரு பொண்ணு பொண்ணு சின்னவளா எனக்கு அப்டியே மாரி
ஆப்போசிட் பொண்ணு பெரியவ பைய சின்னவனா பொண்ணு எந்த க்ளாஸு எயி்த் ஸ்டாண்டடு பரவால
உம் ஒங்க வீட்ல
எனக்கு பைய சிக்ஸ்த் ஸ்டாண்டடு
சரி பொண்ணு
பொண்ணு வந்து யூகேஜி
யூகே
ஏதாவது ஒரு டைரிய எடு நம்மளோட நோட்ஸ் எல்லா குறுச்சு வெச்சுக்கலானு பாத்தா உருட் எ இருக்ற டைரில எல்லா ஒண்ணுல எ பையன் இன்னொன்னுல என் வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுத்து எடுத்து வச்சிருக் எங்களுக்கு ஒரு டைரி கூட இல்ல எல்லாத்த தீ ஆஞ்சு மேஞ்சுறு செரி இப்பதான் ஸ்டெடி ரூமுகுள்ள வந்து உக்காந்துகிட்டு ஒன்னுஓன்னையும் பாக்குறேன் ஒண்ணு கூட இல்ல
பாத்துக்கங்க நம்மளுக்குன்னு ஒண்ணு இல்ல
எல்லாத்தையும் கதம் பண்ணிடுச்சு பத்து பேரா இருந்தாலும் பத்து பேனாவும் அவுட்டு
அது என்னமோ ரைட்டு தான்
ஆயிரம் பென்சில் இருந்தாலும் ஆயிரம் பென்சிலும் அவுட் ஹோம் ஒர்க் எழுதும் போது பேனா அப்டின்னுங்க பென்சில் அப்டிங்கங்க இந்த பசங்கள
உம் அது வேணா உண்மை தான் நம்ம என்ன கத்துனாலும் அது காதுலையும் வாங்கிக்காது
காதுலயே வாங்க மாட்டேங்குது இப்ப வேற இந்த ஸ்கூல்ல பிறந்த நாள்ன்னு போனா சாக்லேட்ஸ்ல்லா குடுக்க கூடாது ரிட்டன் கிஃப்ட்டா அந்த ஸ்கெட்சு பத்து ரூபா கிரையான்ஸ இதுகள குடுத்து வுட்டுறாங்க அ அதுகள குடுத்து வுட்டுறாங்க எல்லாருக்கும் அந்த கிரையான்ஸா அடுக்கி வச்சு என் மக செவரே வரஞ்சி வச்சிருக்கா
பார்றா
செவ்வறே ஆர்ட்டு தா ஆர்ட்டிஸ்ட்
அப்புறம் என்ன உங்களுக்கு கவல பாருங்க உங்க பொண்ணு எவ்வளவு ஆர்டிஸ்ட்டா இருக்கு
ஆர்டிஸ்ட்டுதா
உம்
எல்லா பக்கமும் இஷ்டத்துக்கு ஏபிசிடி ஒன் டூ ஃதிரீ தா உங்களுக்கு வேணுமா வந்து படிச்சு வச்சுக்கங்க எங்க வீட்டுல
எ மயனே அனுப்பூட்றே சொல்லி கொடுங்க
சொல்லிக் குடுப்பா நல்லா பாடம் படிப்பா எல்லா க அவளுக்கு என்னென்ன லாங்வேஜ் தெரிமோ அந்த லாங்வேஜ் எல்லா எடுப்பா அவளுக்கு மூணு லாங்வேஜ் தெரியு மூணு லாங்வேஜ்லயு இஷ்டத்துக்கு பேசுவா மூணு லாங்வேஜ் ல்லியு
ம் என்னென்ன லாங்வேஜ் தெரியு தமிழு இங்கிலீஷ் வேற ஹிந்தியா அங்கனம் சூப்பருங்க
இருக்குறது அந்த ஸ்டேட்டு அதனால தெரியு அவளுக்கு
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே
எல்லா பண்ணுவா எல்லாரையு அடிப்பா எல்லாரையு திட்டுவா
ம் பிள்ளை ரெண்டு அடிச்சுக்குங்களா இல்ல பரவால்ல தங்கச்சிண்டு விட்டு குடுத்து வரான்னு
சத் த்தமா கூட பேச மாட்ட
ஆ அ
சத்தமா இதுவா அதுக்காப் உசிிக்கி
ம் ம்
உங்க உங்க வீட்ல எப்டி
அதல்லா அவங்க தம்பி மேலன ரொம்ப பாச
இன்னைக் என்ன சமச்சிங்க
இன்னைக்கு எங்க வீட்ல பாசிப்பயிர் கொழம்புங்க
பாசிப்பயிர் கொழம்பு
ஆமா பருத்தி பால பால் எடுத்து இங்க பாருங்க நா காய்ச்சிக் கொண்ட இருக் கிறே அப்டியே
பாசிபயிர் குழம்புலா நம்ம ஊர் பக்கம் தா பாக்கந்தா வப்பாக அந்த மாதிரி டேஸ்ட் வரவே வராது
ஆ
எங்க பெரியம்மா ஒரு பாசிபயிறு கொழும்பு வப்பாக ஐயோ எனக்கு இந்த அந்த டேஸ்ட் எல்லா நீ கிதுங்க மிஸ் பண்றே மிஸ் பண்றே நா மிஸ் மிஸ் பண்றே உண்மைலே உங்க்கிட்டல்லா பேச பேச எப்ப போவோ அப் ப்டிங்கிற ஏக்கந்தா அதிகமாகுது
வச்சிர வேண்டியதுதான நீங்க அங்க கெடைக்காதா உங்களுக்கு?
என்னதுங்க?
நீங்க வைக்க மாட்டீங்களா அதே மாரி?
எனக்கு அந்த டேஸ்ட்டு நமக்கு வரமாட்டேங்குது. இங்க கெடைக்கிற பயறுல எதுவு கோளாறா? இங்க அம்மா வந்து அப்டியே ஒரு மாரி தண்ணியா வப்பாங்க. தண்ணியா அது ஒரு மா திரி அந்த சின்ன வெங்காயம்லா நல்லா முழுசு முழுசா அந்த சின்ன வெங்காயமே டேஸ் ட்டா இருக்கு. இங் இங்க ஃபஸ் ட்டு மைனஸ் வந்து சின்ன வெங்காயங் கெடைக்காது.
ஓ சேரி சே
கெடைச்சா கிலோ நூர்ருவா
அடேங்கப்பா
ஆ எவே வாங்குறது? அதனால மீன் கொழம்புக்கு கூட சின்ன வெங்காய கெடையாது எங்க வீட்ல.
அப்பிடியா ம் தா
க்சுவலி சின்ன வெங்காயோ வந்து நான்வெஜ் நான்வெஜ் வந்து சின்ன வெங்காயம் இல்லாம வக்க முடியாது அதனால நான்வெஜ் வக்கவே புடிக்காது ரொம் ப வெறுத்துருவே அந்த மாதிரி
அப்ப நான்வெஜ்ஜே அதிகமா சாப்பட மாட்டீங்க ஒன்லி வெஜ்ஜுதே.
பிள்ளைங்களுக்காக அந்த சிக்கன மட்டு எடுக்குறது
ஆ ஹா
சிக்கன மட்டு மாத்தி மாத்தி எடுக்கறது
ஆ
கன் மட்டும்தா நல்லாவு இருக்கு.
மத்த எதுவு நல்லா இருக்காதோ?
இது வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி நாங்க இருக்கறது
சேரி சேரி
னால வந்து மட்டன்லா சரியா இருக்காது
ஆனா கிளைமேட் எல்லா சூப்பரா இருக்கு இங்க.
ஆமாங்க இங்க நல்ல மழ
இப்பவா
ம் காலல ட்ரஸ் காயாது ம் பசங்கள ஸ்கூலு கூட்டு போ முடியாது கரெக்டா காலைல ஒம்போது மணிக்கே ஆரம்பிக்கோ மழ
ம்
கதே மாத்ரி கரெக்டா கொஞ்ச அப்டியே வெறு வெ வெறிச்சிக்கிட்டு ஒரு பதினோரு மணி பத்து மணி போல வெறிச்சிக்கிட்டு கொஞ்ச நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே கரெக்டா அந்த மூணு மணி மூன்றரைக்கு மறுபடியு அப்டி மேகமெலா கூடு ஒரு இடத்துல அப்டியே கூடு கொட கொட கொட கொடனு கொட்டு மழ ஒரு எடத்துல அப்டிய கூடு கொட கொட கொட கொட்டு இதுதா
அப்பற எப்டி நீங்க ஸ்கூலுக்கலா அனுப்பறது
அதா இப்ப தம்பி ஸ்கூல் பஸ்ல வச்சாச்சு பாப்பா வந்து மத்தியான வந்து ருவா அதனால அவள மட்டு கூட்டிட்டு போய்ட்டு கூட்டு வந்துட்ட போன வருஷம்லா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டே இவங்களு வெளியூருக் போயிட்டாங்க வேலக்கு வேற ஊருக்கு நா மட்டுந்தா இதுல இன்னொரு தொந்தரவு வேற ரெண்டு பேரையு ரெண்டு நேரம் கொண்டே விடனு கூட்டிட்டு வரனு
அதேதாங்க இப்ப நா பண்ணிக்கிட்டு இருக்கே
ரொம்ப கஷ்டோங்க ரெண்டு பேரு ஒரே ஸ்கூலா இல்ல வேற வேற ஸ்கூலா
ஒரே ஸ்கூல்தா டைமிங் ரெண்டு பேருக்கு வேற வேற
இருந்தாலுமே எனக்கு டைமிங் வேற நடக்
அப்டிதா போன வருஷ ரெண்டு பேரு ஒரே ஸ்கூலு ஆனால் இவ மத்தியான அவக்கா அவ சாய்ந்த்ரம்
அப்டிதா அப்டிதா அப்டிதா இங்க
பெரிய ம் பெரிய தலைவலிங்க அது பெரிய தலைவலி நம்ம வந்து பன்னெண்ட முக்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படி உடக்கார்ற மாதிரி தான் தெரியும் அதுக வாயில திணச்சி திணிச்சு விட்டுட்டு நம்ம சாப்ட்டுட்டு உக்காற மாரி தா தெரியு மூணு மணிஆயிடு ஓடு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடு
அப்புடிதா இப்ப ஓடிக்கிட்டு தெரிற நா
அதுக்குலய இங்க அதுலயே இங்க மழவந்துரும் கூடாது மழைக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு ஓடணும்
அப்படியா இருந்தாலுமே நீங்க போற டயத்துக்கு மழை வந்தா என்ன பண்ணுவீங்க
ரெயின் கோட்டு் எல்லாரும் ரெயின்கோட் வச்சிருக்கோம்
பேக்லயே வச்சிருப்பீங்களோ
வண்டி இதுலயே இருக்கும் வண்டி சீட்லயே இருக்கும் சீட்டுக்கு அடியில இருக்கும் எப்பவுமே வச்சுருப்போம் இன்னொரு எப்போ இங்கே ஆரம்மிச்சிச்சின்னா ஜூன் ஜூன் லாஸ்ட்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்ப ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் மழை இருக்கும்
ஆஹ்
அக்டோபருக்கு மேல ஒரு மாதிரி மாறும் நவம்பர் டிசம்பர் பனி வந்துடும் பனினா எங்களுக்கும் நான் மூணு டிகிரி தாவது பத்து டிகிரி பன்ணெண்டு டிகிரிக்கெல்லாம் போகும்
பாத்து
காலையில மூணு மணிக்கு பாத்தீங்கன்னா
உம்
ரொம்ப வெடவெடனு இருக்கும் போன வருஷம்யெல்லாம் ரொம்ப குளிர் அப்பவே நினைச்சேன் இந்த குளிருக்கு ஜாஸ்தியா வெயில் அடிக்க போதுன்னா அதே மாதிரி இந்த வருஷம் சம்மர்லயும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு
ஆனா இங்க வெயில் கொளுத்துது இருக்கவே முடியாது
அது நம்ம ஊர் வந்து கந்தக பூமின்னு சொல்லுவாங்க
ஆஹ்ஹ
கந்தக பூமின்னு சொல்லுவாங்க நான் என் பசங்களை இங்கே இருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னா ரெண்டாவது நாளே சளிபிடிச்சிடும்
ஆமா கிளைமேட் மாறும் போது
டக்குன்னு மாற்னோனு ரெண்டாவது நாளே சளிபிடிச்சி ஒரு தடவேல்லாம் நம் இன்னொரு பொண்ணுக்கு உங்களுக்கு நம்ம உங்களுக்கும் க்ளோஸ் இப்ப கூட நான் அவள்கிட்டு தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல ஞாபகம்யிருக்கா அவங்க அவங்க வீட்டில எங்கள் வீட்டில கரெண்ட் இல்லாமல் என் பையனுக்கு ரொம்ப
உஹம்
கோல்டு வந்து வீசிங் மாதிரி வந்து அவ்ளோதான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கலாம் போயி்ட்டு சின்ன பையனா இருக்கும் போது என் பையன் சிக்ஸ் சிக்ஸ் மன்த்ஸோ செவன் மன்த்ஸ்லயோ இருக்கும்போது கோல்டு வந்து இங்கந் அங்க ச கரெக்டா சடனா கிளைமேட் மாறனும் எங்க வீட்ல கரண்ட் இல்லாம நம்ம யூபிஎஸ் இருக்கவும் அவங்க வீட்ல கொண்டே வச்சுட்டு உக்காந்துருந்தேன்
அய்யய்ய
அவ்ளோ சிரமப்பட்டு
ரொம்ப சிரமபட்டியலோ
ண்ட அதுல இருந்து காரைக்குடிக்கு ஊருனாலே கொஞ்சம் பயம் ஊருக் பக்கம்னாலே கொஞ்சம் பயம் ஆமா ரொம்ப சிரவப்பட்டட்டேன்
ஹலோ
ஹலோ
கேக்குதாங்க
கேக்குதுங்க இவ்ளோ நேரம் சைலன்டா இருந்துச்சுங்க ம்
போனு நெட்ஒர்க் கவரேஜ்ன்னு நெனைக்கிறேன்
உங்களுக்கா
ஆஹ் ஆமா ஏற்கனவே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கும் போது
ஹம் எனக்கு ஏன்னா இங்க சைலன்டாக வாய்ப் பே கிடையாது ஏன்னா நேத்தான் வந்து ஒயஃபை எடுக்கவே மாட்டேங்கிதுன்னு கழுத்தை புடிச்சி நெரிச்சு பாக்க வச்சேன் மவனை பாருடா எனக்கு இதுலதா பொழப்பே ப்பா ஆரம்பிச்சிருக் ஏன் அப்டின்னு
ந்தருங்க அப்பா வந்திருக்காக ஒரு நிமிஷம்
அ கூப்டுங்க கூப்டுங்க